ஓ
வணக்கோங்க
வணக்கம்
கேக்குதுங்குளா உங்களுக்கு
ஆங் கேக்குது
ஆஆ செரிங்கப்பா நல்லாருக்கீங்கிளா
ஆ நல்லா இருக்க நீங்க
ஆ நல்லா இருக்கோம்ப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிங்க
இதோ வேலைக்குதா
என்ன வேல பண்றீங்க நீங்க
தோ இங்க சுகிதா
ஓ செரி செரி இங்கப்பா
நீங்கே
நா ஹவுஸ் ஒய்ப்
ஓ நீ எந்த ஊரு
நாங்க ஆந்ரா
ஓ
ஆஆ எது ஆ முடிஞ்சதுப்பா சமச்சிட்டுருக்கோ இப்போதிக்கு மத்தியான உணவுக்காக சமைச்ச ருக்கு நீங்கெல்லா எப்டி ஹ அங்க அதுல வேல செய்றதுனால உங்களுக்கெல்லா சாப்ப சாப்பாடெல்லா தருவாங்களா
ஆங் தருவாங்க தருவாங்க
ஆ ஆ அதே சாப்பாடா இல்ல நீங்க கேட்டது நீங்க உங்களுக்குன்னு தனியா எதாவ்து மெனு இருக்குமா
எங்களுக்குன்னு தனியா மெனு எடுப்பாங்க
ஆ சரிங்கப்பா ம் இப்ப ஒரு வேல நீங்க இல்ல நீங்க கேரியர் கட்டிட்டு போயிட்டோ லஞச் பாக்ஸ் கட்டிட்டு போயிட்டீங்க அப்டின்னா அதுக்கான பேமெண்டட் எதாவ்து தருவாங்களா சாப்பாட்டுக்குன்ட்டு தனியா உங்களுக்கு
ஆ தருவாங்க தருவாங்க
ஆஹ் சரிங்கப்பா உஹும் நா வந்து இப்ப அசைவந்தா சமச்சிட்ருக்கே
ஆஹ்
உம் ஆஹ் நா ஹவுஸ் ஒய்ஃப் தாம்பா நா எந்த வேலையு இல்ல எதாவது வீட்லந்து செய்யக்கூடிய வேலையு எதாவ்து நம்மபளுக்கு கெடச்சா அதுதா பண்ணுவ
ஆஹ் வெல்ல‌எங்கனா வேலிக் போறுது
இல்லப்பா வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க அதனால எதுக்கு வெளிலப் போக மாட்டோ வீட்டோடருப்போ ஏ பசங்க வந்தூ வேல தேடீட்ருக்காங்க அவுங்ளுக்கு கெடசுதுன்னாப் இப்ப வந்து நம்ப நா இருக்கறது வந்து இப்ப டவுன் மாரி இருக்கு ஆ அவங்களுக் எங்கயாவது வேல கெடச்சா இந்த மாரி சிட்டியில அந்த மாரி போனோன்னா நம்முளுக்கு நம்ளால முடிஞ்சி இப்ப இங்கன்னா வேல அதிகமாருக்கு அதே அங்கன்னா ஒரு மண்நேரத்து ரெண்டு மண்நேர வேல வந்து செய்யிங்க அப்டின்னு கூப்டுவாங்க இல்லியா
ஆ
ஆ அந்த மாரி செஞ்சு இப்ப நீங்க ஸ்விக் கீல வந்து எப்டி ஆ உங்க உங்க விருப்பந்தானே இவ்ளோ நேரோ செய்யணுன்னு கண்டிஷன் எதாவது இருக்கா
ஆ எயிட் அவர்
எட்டு மண் நேரோ
ஆ
வண்டி அளோவன்ஸ் தராங்க
ஆ
ஆ சரி சரீங்கப்பா ம்
உங்க பசங்க ஸ்கூல் போயிருக்காங்களா ஆ
ஏ பசங்க வந்து ஏன்க்கு ரெண்டு ஆம்ள பசங்க எ பெரிய பைய வந்து வேல தேடிட்ருக் க்காரு சின்ன பையே எம் சி ஏ ஃபா முதல் வருஷோ படிச்சுட்ருக்காரு
ஆ
ஆ அவுங்கல்லா வெளிய தங்கிதா படிச்சுட்ருக்காங்க
ஆ ஆ
ஆம் நீங்க எத்தன பேருப்பா
நாங்ளா அஞ்சு பேரு
ஆ கூட பொறந்தவங்ளா
ஆ
ஆ சரி சரிங்கப்பா ம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
காலேஜு ம்
அதாங்க என்ன படிச்சிரு கிங்க
பி ஏ
ஓ ஓ
நீங்க
சரிப்பா வேற பிளஸ் டு
ஆஆ
ஆ ம் வேற என்னப்பா நீங்க வேற என்ன வேற என்ன செய்வீங்க சுஸ்விக்கி இது மட்டுந்தானா
ஆமா
அ இல்ல வந்து உங்களுக்கு சம்பளோ உயர்ந்து உயர்வு அந்த மாரி இருக்குமா
ஆ அ
ஆ நீங்க எத்தனை வருஷமா செஞ்சுட்டு வரீங்க
ஒரு இன்னக்கித்தா அங்க போயிருக்கோ
அப்டிங்களா
உம்
உம் வேற எதாச்சும் வேல இது உ நீங்க புடிச்சு செய்றீங்களா இல்ல கா வேல செய்யணும் அப்டின்றதுக்காக செஞ்சுட்டு இருக்கீங்களா எப்புடி
அதல சாய்னுன்னு எப்புடியா புடிச்சுச் சேர்றது
ஆ இல்ல நா வந்து இப்ப நீங்க பி ஏ படிச்சுருக்கீங்க அதுக்க ஏத்த மாரி வேற எங்கயாது போனுன்னு இருக்கா இல்லையா இந்த மாரி இல்ல இப்ப அது எதாவது கெடைக்கிற வரலயு இது செய்யலா அப்டின்னு செஞ்சுட்டு இருக்கீங்களா
ஆமா ஆமா
ஆ அத சொல்றே இப்போ ஒருத்தருக்கு வந்து விரும்பி செய்ய மாட்டாங்க சூழ்நிலைக்க ஏத்த மாரி செய்வாங்க இல்லையா அது கேக் ருக்குறே உம் எ எ எல்லா வேலையு இப்ப எல்லா ஐ டி நான் ஐ டிலெல்லா வேல கெடைக்கணுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு
ஆ ஆ ஆ
ஆ எவ்ளோ இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க இப்ப ஏ பெரிய பையே எம் பி ஏ முடிச்சுட்ருக்கா ஆனாலு வேலைக்காக தெனந்தோறு இன்டர்வியூ அப்புடின்னு சொல்லி கூப்புட்டுட்டே இருக்காங்க அலஞ்சிட்ருக்கா ஆ போய்ட்டு ஒரு மூணு வுண்டு முடிக்குறாங்க அதுக்கப்பறமா நீங்க வந்து இவ்ளோ காசு கட்டனா உங்களுக்கு உங்களுக்கே வேலை தரோ அப்புடின்றாங்க முதல்லெல்லா இ வந்து நம்ம படத்துலதா பாத்துட்ருந்தோ இந்த மாரி நடக்கும் அப்டின்ட்டு ஆனா நம்பளுக்கா அனு ப்பவு ஆகும்போதுதா தெரிது இல்ல இதுவு உண்மதா அப்டின்ட்டு
உம் ம்
ம் ம் ஒண்ணு உங்களுக்கு அங்க ஏற் கனவே வேல செய்யுற முறை யாராவது தெரிஞ்சுருக்கணு அப்டி இல்லன்னா உங்ககிட்ட காசு இருக் ருக்கணு இல்ல நா சொல்ற இந்த ஐ டி வேலையெலா அந்த மாரி சொல்ற அ அண்ணனு சிக் கிலியே வேல செய்றாரா
ஆ
ம் இவுங்க வந்து சொந்தமா வண்டி இருக்கணுனல்லா கண்டிஷன் வைக்கிறாங்களே
அப்டியெல்லா இல்லையே
அவுங்களே வண்டி தராங்களா
ஹலோ
அ ஆ கேக்குது
ஆ ஆ ஆ வண்டி உங்களுக்கு ஸ்விகில உங்களுக்கு வண்டி தராங்களா
வண்டிய எல்லா இல்ல உள்ள ஸ்கேன் பண்றது வேல
ஓ நீங்க உள்ள ஆ ஆ ஆ செரிப்பா நார்மலா எங்களுக்கு ஸ்விக்கி அப்டினாலே எல்லா டெலிவரி பாய் மாரி தா தோணு அதுக்கு கேக்கற
ஆ ஆ உங்க ஏரியா சைடு எல்லா வருமாக்கா
இல்லப்பா நாங்க இருக்கற்து வந்து டவுனு இன்னு எங்க சைடு எல்லா இது மாரி எது ஆ இல்ல ஸ்விக்கி ஜொமோட்டோ எல்லா எது கெடயாது
ஆ
ம் யாராது செய்யணு அப்டின்னு சொன்னா கறி பாயிண்ட்டு வச்சுகிட்டு அ அவ யாருக்கு தேவையோ அவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க இந்த மாரி அவங்கள வீட்டுக்கு கொண்டு போய் குடுக்கறது அதெல்லா கெடயாது இங்க இன்னு
ம் ம்
இப்ப சிட்டில தா எல்லாரு மத்தவங்க எல்லாருமே வேலைக்கு போறாங்க அதனால இவ ஆ வந்து அந்த மாரி ஆர்டர் பண்றாங்க இங்க அந்த மாரி எல்லா எது கெடயாதுப்பா டவுன்ல எந்த ஃபேக்டிரியு இல்ல எதுவு கெடயாது
ம்
இதுனால எல்லாருமே வீட்டல தா மோஸ் சமைச்சி சாப்டுவாங்க அப்படி இல்லனா பக்கத்து தெருவுல இருக்கிற ஹோட் ட்டலுக்கு போயிடுவாங்களே தவிர ஆ ஆடரு வச்சுன்னு சாப் ப்புற அளவுக்கெல்லா யாரு கெடயாது
ம்
ம் அ அண்ணா என்ன வேல செய்யறாரு ஸ்விக்கில
அண்ணா எச் ஆரு அதுல
ஓ அப்படிங்களா சேரிப்பா ம் ம் ஆ வேற என்னப்பா டெலிவரி பாய் இன்னைக்கு இப்ப அங்க காலியா வந்து இப்படி செய்யலாமா இந்த மாரி வேலைங்க
ஆ
போன் எல்லாம் உங்ககிட்ட வச்சுக்கலாமா இல்ல போனோன்னே போன் எல்லாம் தனியா குடுத் குத்துருணும் அந்த மாரி எதுவும் கடையாதா
அந்த மாரில்லாம் இல்ல
ஆ நீங்களே வச்சிக்கலாம்
நாங்களே வச்சிருக்கலா
சரிப்பா நீங்க இதுக்கு புதுசோ
ஆமா ஆமா
தெரியுது உங்க பேச்சு பேச்சிலேயே தெரியுது
ஒரு ஃப்ரெண்டு ஒருத்த போட்டு குடுத்தா
ஆஆ
ம் ம்
ம் டாஸ்க் அசைன் பண்ண சொல்லி கேளுங்க
ஆ
அப்பதா நீங்க அதிகமா பேச முடியும் ம்
ஆஆ நீங்க ஏதும் வித் ட்ரா பண்ணிருங்களா
ஆ வந்திருக்குப்பா
எவ்ளோ
ரெண்டாயிரம்
ஆ எப்போ இது வரும்
இப்ப வந்துரும் நா ஒரு வாரத்திலயே வாங்கிட்ட
ஆ
நாம இதெல்லா இங்க பேசலாமா இல்லையான்னு கூட தெரியல எனக்கு சொல்றே இது மறுபடியு டிரான்ஸ்கிரிப்ஷனு்கக்கு போகுது இல்லையா
இது உங்களுக்கு யாரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுது
தெரிஞ்சவங்கதான்ப்பா நானும் வே வேற லாங்குவேஜ்ல பாத்துட்டு இருக்கே வேற மொழிலயும் கெடைக்குமா அப்படின்ட்டு
ஆ அ உங்களுக்கு ஃபுல்லாவே தெலுங்கு தா
இல்ல நா தமிழ் எனக்கு பேச எழுத எல்லாமே தெரியும் த தெலுங்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்டின்னு பாத்துட்டு இருக்கே
ஆ
ம் இருக்காங்க இல்லையா இப்ப என் சுத்தி வட்டாரத்துல தெலுங்கு இருக்காங்க இல்லையா நம்ளுக்கு நமக்கு தெரிஞ்சது ஒரு நாலு பேருக்கும் தெரிஞ்சா அவங்களும் வாங்கட்டும் அப்டின்ற ஒரு எண்ணம் தா
ஆ
ம் அதுனாலா கேட்டுக்கிட் ருக்கே தெலுங்கு வேணும் தெலுங்கு மத்தவங்களுக்கு கடுக்கறதுக்காக அப்டினு
ம்
ம் ம் வந்தா நல்லா இருக்கும் இது மாரி இது அப்டியே கொஞ்சம் ஆ தொடர்ந்து வேலை இருந்துட்டே இருந்தா கொஞ்சம் நல்லாரு ருக்கும்னு பாத்துட்டுட இருக்கே
இருக்கும் தாங்க நெனைக்கிறே இது
என்னதுபா
இது இருக்கும்னு தா நெனைக்கிறே
ஆ எ எனக்கும் தெரியலப்பா இருக்குமா இல்லையா அப்டின்னு சொல்லிட்டு ம் ம் பாக்கணும்
ஆ
ம் இருந்தா நல்லதுதான்ப்பா எல்லாரும் வேலை செய்யறதுக்கு ஒரு நம்பிக்கையான இடம் இப்ப நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சில ஆப்கள் இருக்கு இல்லையா பிரெண்ட் ஆப் ஆ அடியோ ஜாக்கி இந்த மாரி வந்து அதுங்க எல்லாமே பெண்களுக்கு பாதுகாப்பு கடையாது
ஆ
எல்லாருமே கொஞ்சம் தப்பாதா பேசுறாங்க ஆனா இ இதுல வந்து அப்டி கடையாது து ஒரு மரியாதையா ஒரு அக்கா கிட்ட பேசுற மாரியோ அம்மா கிட்ட பேசுற மாரி இந்த மாரிதா பழகுறாங்க எல்லாரும் அது அதனால இது வந்து ஒரு பாதுகாப்பான
அக்கா டாஸ்க் முஞ்சிச்சிக்கா
ஆ பரவாயில்ப்பா அது தானா கட்ட ஆயிடும்
அ அ அ
ஆ அம் அது தானா கட்டாய்டு நம்மொன்யு கட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது பேசிட்டே இருக்கும்போது தானா ம் எல்லாரும் அப்புடி ஒருத்தொருத்தர் ஒண்ணு ஒண்ணு சொல்லவே அதுவே உண்ம அப்புடின்னு சொல்றாங்க நா போக போக நம்ளுக்கே எப்புடி பண்ணணும் என்னான்னு தெரியும் ஆ ஆ ம் ம்
நா சொன்னா நம்பவே இல்ல அத
அப்புடியா இல்ல இல்லப்பா
மு ம் ம்
நானு ஏ பைய பண்ணிட்ருக்கோம் நானும் என் பைய என் வீட்டுக் கட்றது எல்லா அப்போ நேரம் கடைக்கும் போதெல்லாம் பண்ணிட்ருக்கோம்
ஆ ஆ ஆ
ம் நா இப்ப நம்ப ரெண்டு பேரு பேசுறதுனால நம்புளோட பேச்சுத்தன்மையும் அதிக ம் என்ன சொல்றது இம்ப்ரூவ் ஆகுதுன்றாங்க இல்லையா
அ அ அ
அது மாரி ஒரு நல்ல இது இருக்கு இதுல
ம் ம்
ம் நம்ளு க்கு இப்போ சிலருக்கு வந்து பேஸ்ணுன்னா பயமா இருக்கு அப்டிப்பட்டவங்க கூட இத்ல வந்து பேஸ்ச தொடங்னாங்கன்னா
நா கூட அவ்ளோவா யார்கிட்டயு பேசவே மாட்ட
ஆனா இப்ப நல்லாதான பேஸ்றீங்க
ஆ அப்டியே கொஞ்சக் கொஞ்சமா அப்டியே பேச பேச அப்டியே வந்துச்சு
ஆமாப்பா இப்ப மொகொ தெரியாத ஒருத்தவங்களோட ஃபோன்லதா நம்ளால தைரியமா பேச அதே இப்ப நீங்க எதுர்ல வந்தா நா என்னாலயு பேச முடியாது ஆனா இப்பொ மொஹொ தெரியாது நா யாரோ தெரியாது நீங்க யாரோ தெரியாது அந்த தைரியொ அ அது க்கான தைரியொ வருது
ம் ம்
ஆ அந்த மாரி இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு எல்லா